ஆஹ் சொல்லுங்க
கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
எனக்கு ஒரு டவுட்டு
ஆ சொல்லுங்க ம
எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த் பேபி இருக்கு
ஓகே
ஆஹ் அவங்களுக்கு வந்து நானு இதுமேட்டு சாலிட்ஸ் குடுக்கலாம்று இருக்கேன் சோ அதுக்கு என் என்னல்லாம் குடுக்கலாம் கொஞ்சம் ஐடியா தரிங்கலா
சோ ஐடியான இப்ப சிக்ஸ் மந்த் பேபீனு கேட்டீங்கன்னா இப்பதான் அவங்க வந்துட்டு பால் மட்டும்தான் குடிச்சுட்டு இருந்துரு இருப்பாங்க வேற எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க கரெக்டுங்களா
ம் ஆமா
சோ அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு ரொம்ப கட்டி ட்டியான சாப்பாடு எதுவு கொடுக்க கூடாது சாலிட்ஸ் சோ குடுக்கக்கு ஆரம்பிக்கக்குள்ள ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணனுனா லைக் கொஞ்ச கொஞ்சமா அந்த கஞ்சி மாதிரி வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பள் இந்த
ராகி கஞ்சி சொல்லுவாங்க தெரியுங்களா ராகின்னா இந்த கேழ்வரகு தெரியுங்களா அந்த மாதிரி கேழ்வறகு கஞ்சி பண்ணணு ஆக்சுவலா சோ அதுதா வந்துட்டு ரெக்கமண்டட் அந்த மாதிரி வந்துட்டு
அ நம்ம வந்து வாங்கி தரலாமா இல்ல எந்த மாரி பண்ணனுன் சொல்றீங்களா
இல்ல ஆக் சுவலா கடைல வாங்குறததுல வந்து கெட்டு போக கூடாதுன் சொல்லிட்டு ஒரு சில ஆடான்ஸ் மாதிரி கலப்பட பண்றாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லா வந்துட் டு நம்ம பாப்பாக்கு கொடுக்கக்குள்ள தேவையில்லாத வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரு சோ அதனால என்ன பண்ணணுனா இந்த ரா ராகின்னு சொல்லிட்டு இந்த உருண்ட உருண்டயா இருக்கு பாருங்க ரெட் கலர்ல சோ அந்த மாதிரி வாங்கிட்டு கரெக்ட் குட்டி குட்டியா பால் மாதிரி இரு கோ ரொம்ப சின்னதா மைனீயுட்டா இருக்கு சக்கர மாதிரியே இருக்கு
ம்
ஸோ அந்த மாதிரி இருக்குறத வந்து நீங்க பை பண்ணிட்டு நல்லா கிளீனா தண்ணில போட்டு வாஷ் பண்ணிட்டு சோ முடிஞ்சா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் நைட் ஊற வக்கணு ஊற வச்சுட்டு ஒரு ஒன்டே லைக் ஒரு எயிட்டீன் ஹார்ஸ் பக்கோ வெளில வெச்சீங்கனா உங்களுக்கு வந்து அதுல ஒயிட் கலர்ல வந்துட் டு மொள மொள மொளச்சு வரு சோ அந்த ராகிய வி ட அந்த மொளச்சு வருது பாருங்க அதுல வந்துட்டு ஆ லைக் நியூட்ரிஷன் புரோட்டீன்ஸ் இதெல்லா வந்துட்டு ரொம்ப அதிக் சோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஓவர் நைட்டு ஊ ஊற வச்சு டு சோ அத எடுத் து வந்துட்டு வெளில காத்தோட்டமா வச்சீங்கனா ஒரு துணில கூட கட்டி வச்சீங்கனா ஒரு ஒன் டே விட்டீங்கனா வந்து மொளச்சூரு வெள்ள வெள்ளயா சோ அந்த மாதிரி மொளச்சி வந்தத எடுத்துட்டு போயிட்டு இப்பவ் நல்ல வெயில்ல வந்துட் டு கிளீனா எல்லா ஒரு கீழே எதும் எதுவு குப்ப இந்த டஸ்ட் எதுவு இல்லாத மாதிரியான பிளேஸ்ல நல்ல சன்லைட் இருக்கிற எடமா பாத்து ஒரு ஒரு டுவெல்வ் ஹார்ஸ் ஒரு எயிட் ஹார்ஸ்க்கு மேல காய வச்சீங்கனா சோ உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்துட்டு கெட்டி ஆயிடு திருப்பி சோ அந்த ஈரோ இல்லாம திருப்பியு வந்துட்டு கெட்டியாயிடு சோ அத எடுத்து நல்ல ஃபைன் பவுடரா நல்ல மிக்சியிலேயே கூட போட் டு நல்லா அரச்சு சோ அத எடுத்து வந்துட்டு இந்த மாவு ஜலிக்கிர சல்லடைல போட்டு நல்லா ஜலிச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடரா எடுத்து சோ அத வந்துட்டு ஒரு கண்ட்டெய்னர்ல போட்டு நல்ல ஒரு ஏர்டைட் க ண்ட்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கனா உங்களுக்கு ஒரு ஒன் மன்த் ஃபார்ட்டி டேஸ்கு வந்துட்டு நீங்க அதயே யூஸ் பண்ணிக்கலா சோ அது வந்து வண்டு வைக்காத மாதிரி நல்லா ஏர் போகாத மாரி டைட்டா கண்டெய்னர்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனா டெய்லிக்கு மார்னிங் ஆனா பேபிக்கு குடுக்கலா ஓகேங்களா
ஓகே ஆனா நா வந் எப்டி குடுத்தேனா ஃபஸ்ட்டு என்ன பண் அ அந்த அந்த மாரி வாங்குனே வாங்கி தண்ணில ஊற வஸ்ட்டே ஒரு இப்ப நா அரைக்க போ போறனா அதுக்கு ஒரு ஒன்னவர் டூஅவருக்கு முன்னாடி தண்ணில போட்டு ஊற வச்சுட்டு அத அப்டியே எடுத்து மிக்சில போட்டு அரச்சு அந்த மிக்சில ஒரு பால் வரு பாத்தீங்களா அதனோடிய பால் மட்டு வடிகட்டி அப்றோ அடுப்புல ஒரு குண்டால வச்சு காய்ச்சி அந்த மாரி குடுத்தே பாப்பாக்கு
ஓகே அதுவு நல்லது தா பட் அகென் அதுல வந்து பஸ்ட்டு வந்துட்டு இப்ப மொளகட்ன பயிர்ல இருக்கிறலா அளவுக்கு புரோட்டீன்ஸ் நியூட்ரிஷன்ஸ் வந்து அதுல இருக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் ரெ ரெண்டாவது வந்துட்டு இப்ப நீங்க ஒவ்வொரு நாளு எந்திரிச்சு ஊற வக்கணு ஒவ்வொரு நாளு அத அரைக் க்கணு மிக்சில போட்டு சோ அது வந்துட்டு அகென் வந்துட்டு டபுள் ஒர்க்கா இருக்கு சோ ஒரு ஒரு நாள் அது நமக்கு கஷ்டமா இருக்கு பண்றதுக்கு சோ அதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்ம அத பண்ண மாட்டோ கரெக்
ம் ஆமா ஆமா ஆமா கொஞ்சோ கஷ்டமா இருக்க மாரிதா இருக்கு
சோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுகிட்டீங்கனா உங்களுக்கு பார்ட்டிடேஸ் டெய்லிக்கு மார்னிங்கா எடுத்தமா ஒரு பாட்டுல போட்டு நல்லா தண்ணி ஊத்திட்டு நல்லா கெட்டி இல்லாம க கட்டி கட்டியா இல்லாம மட் நல்லா கொஞ்ச நேரோ தண்ணில ஊற வச்சுக்கிட்டு நல்ல கெட் கெளறிவிட்டுட்டு சுடு தண்ணில ஊத்தி கொஞ்ச நேர விட்டீங்கன்னா அதுவே வந்துட்டு ரெடி ஆயிடு சோ பெரிய வேல எதுவு இருக்காது லைக் டெய்லிக்கும். ஊற வைக்கணு டெய்லி கா அரைக்கணு டெய்லிக்கு வடிகட்ணு சோ இந்த மாதிரி வேலையல்லா ஸ்கிப் பண்ணிடலா வித்தின் ஒரு பைவ் மினிட்ஸ்ல வந்து. பைவ் டு டென் மினிட்ஸ்ல அவங்களுக்கு வந்துட்டு. பேபிகான் அந்த ஒன் டைம் ஃபுட்டு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து குக் பண்ண முடியு ரொம்ப. டைம் ஸ்பெண்பண்ண தேவல்ல ரொம்ப எனர்ஜி ஸ்பெண் பண்ண தேவல்ல. அடுத்த விஷயோ இதுதா ரொம்ப வந்து நியூட்ரிஷன் அதிகமானது குழந்தைங்க. இதயே ரொம்ப ஈஸியா பார் எக்ஸாம்பிள் பால் குடிச்சிட்டு ட்ருக்கு குழந்த டக்குனு வந்து கன்சியூம் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கு. சோ இந்த மாதிரி பண்ணலா
ஓ அப்படியா ஓகே ஓகே நா ட்ரை பண்ணி பாக்குறே அப்றோ வந்து. இப்போ அது மட்டு இல்லாம வேற ஏதாவது குடுக்கலாமா அந்த கேழ்வரகுமட்டுதா. இதா குடுக்கணுமா இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்லாமா?
சோ அதுக்கப்புறமா திருப்பி பாத்தீங்கன்னா இந்த நா சொன்ன பாருங்க இந்த கஞ்சி பார்மேட் வரனுன்னு சொன்னன்ல. சோ அதுக்கு அடுத்து வந்து நியூட்ரிஷன்னா பாக்கணும்னா நம்ம இந்த ஆப்பிள்ருக்கு பாருங்க ஆப்பிள் வாங்கிட்டு சோ மேல இருக்க அந்த மேல இருக்க அந்த தோல் இருக் க அந்த லேயர் புல்லா கட் பண்ணி எடுத்துட்டு. சோ குட்டி குட்டி குட்டி குட்டினு ஒரு மீடியம் சைஸ் பீஸ் பீஸ்ஸா கட் பண்ணிட்டு சோ அத வந்துட்டு நல்ல ஒரு சீமர் சீம்மர்ணா இந்த பாத்திரத்துல இட்லி வேகுது பாருங்க அந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஆவி வரணு அந்த ஆவில நம்ம வைக்கிற பொருள் வந்து வேகணு இப்ப நம்ம தண்ணிலே போட்டு வேக வைக்கலா பட் தண்ணில வேக வச்சா என்ன ஆகும்? அதுலே வந்துட்டு தண்ணிலேயே வந்து ஒரு சில நியூட்ரிஷன்ஸ்ல்லா கரைஞ்சிடு சோ நம்ம அத எடுத்து. கீழ ஊத்துக்குல்ல அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் போயிடு சே எக்ஸாம்பிள் சொன்னனும்னா இப்ப நீங்க உப்பு போட்டீங்கன்னா தண்ணில கரைஞ்சிருமா?
ஆமா.
இப்போ நீங்க ஆப்பிள் தண்ணில போட்டீங்கன்னா அதில இருக்க ஒரு சில விஷயம் வந்து கரைஞ்சி தண்ணியோடயே போய்டும். அது நீங்க ஹீட். அந்த ஆவி எவாப்ரேட் ஆன வாட்ருல வந்துட்டு எவாப்ரேட் ஆவுற இதுல பச்சு வேக குக் பண்ணீங்கன்னா. அது வந்துட்டு உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷன்சு வந்துட்டு அதுலே இருக்கு சோ அது வந்து வாட்ருல வந்துட்டு. மிங்கிலாயி வந்து வேஸ்ட் ஆகாது அவங்களுக்கு சோ அந்த மாதிரி ஆப்பிள் வேக வச்சுட்டு சோ நல்ல சைனா கையால்ல நசுக்கி. நல்லா இந்த கஞ்சு கன்-கன்சிஸ்டன்சிக்கு வர வச்சுட்டு சோ அதேவ்மே கொடுக்கலா சோ இனிஷியல் ஸ்டேஜ் பார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் மந்த் டூ அ எயிட் மந்த்த் அந்த ரெண்டு மாசத்துக்கு மோஸ்ட்லி இந்த ராகி ஆப்பிள் கூட இந்த வாழைப்பழம். கூட குடுக்கலா வாழைப்பழத்தை கூட நல்லா
கேரட்டு அந்த பீட்ரூட்ல்லா இருக்கு பாத்தீங்களா அதையு அதே மாதிரி வந்து பாயில் பண்ணி அத வந்து நல்லா மிக்சில போட்டு அரைச்சு. அத வந்து பவுட்ர் இது மாரி. கொழ கொழன்னு செஞ்சு அந்த மாரி குடுக்கலா அதுவு நல்லதுதா அதே மாரி வந்து இந்த. ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு பத்தீங்களா அதுவு குடுக்கலா அப்டின்னு. இந்த மாரி சொல்லிருந்த சோ நா வந்து ட்ரை பண்ணே ஸ்வீட் பொட்டோட்டோ ட்ரை பண்ணே பட் ஆனா என் பாப்பா வந்து ஸ்வீட் போட்டெ இந்த ஒன் டே ஐ திங்க் டூ டே சாப்ட்டா அவ்ளோதா அதுக்கு மேல அவ சாப்டவே இல்ல அதனால அத அப்படியே விட்டு நானு. கொடுக்கவே இல்ல.
ஆக்சுவலா பேபிஸ் வந்து நீங்க கொடுக்கறது கரெக்ட் என்ன கொடுக்குறோன்ற விஷய இல்ல எப்டி கொடுக்கறன்றதுதா விஷய ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு வந்து ந மார்னிங் வந்து பிரியாணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நல்லா சாப்டுறீங்க சோ அகேன் ம மத்தியாணமு வந்து உங்களுக்கு திருப்பி புடிக்குன்னு சொல்லி பிரியாணியே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நீங்க சாப்டுவீங்க சாப்ட மாட்டன்னு சொல்ல மாட்டீங்க திருப்பி நைட்டு உங்களுக்கு பிரியாணி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க உங்களால சாப்ட முடியுமா சோ அதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கும் நீங்க ஒரேஃபுட்டயே வந்துட்டு இப்போ டெய்லிக்கு நல்லா சாப்படுறாங்கன்னு சொல்லி கால மத்தியான சாயங்கால நைட்டு திருப்பி அடுத்த நாள் காலைல மத்தியானம் சாயங்காலம் நைட்டு சோ அந்த மாதிரி கண்டினீவஸ்ஸா ஒரே புட் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து புடிக்காம போயிடு சோ போர் அடிச்சுரு ஆக்சுவலா சோ அதனால என்ன பண்ணனும்னா ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காலையில ஒரு ஃபுட் மத்தியானம் ஒரு ஃபுட் ஈவினிங் ஒரு ஃபுட் கண்டிப்பா செய்யறது கஷ்ட தா
ஓகே நா அத வந்து செய்யறே பட் செய்றேன்னு சொல்லல ஆனா நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்து கொடுத்தாலுமே அவன் சாப்ட மாட்டா அதனாலே எனக்கு அத வந்து என்ன பண்றது எப்பரா திருப்பி செய்யரத எப்டி செஞ்சாலு சாப்ட மாட்டா சோ எதுக்கு நம்ம செஞ்சுட்டு அப்படின்ற மாரிதா எனக்கு தோணுது சோ நானே எவ்ளவோ ட்ரை பண்ணி எல்லா கொடுத்து பாத்தே பட் இன்னு சாப்ட்ற மாரி தெரியல அதுக்குதா வேற எதாவது து ஐடியா உங்க கிட்ட கடைக்குமா எதாவது சாப்பிடுவாளா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நீங்க உங்க வீட்ல குழந்தை இருக்குல்ல அதனால சோ கால் பண்ணி இப்ப உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க நானு
ம் கரெக்ட் தா ஆக்சுவலா இதுதா நாங்க ஃபாலோ பண்ணது என்னன்னா இந்த ராகி கஞ்சி ஒரு வேல கொடுப்போ டெய்லிக்கு காலைல ஆன ராகி கொஞ்ச ஸ்வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சமா பனானா ஆ பண்ணிட்டு ஸோ அதை ஓட்டுக்கா கொடுப்போ ஒரு வேல ஃபுட் அது கொடுத்துருவோ ஆப்டர்நூன் வந்து நீங்க சொன்ன மாதிரி
இது ஒரு நாளைக்கு வந்து கேரட் ஒரு நாளைக்கு வந்து பீட்ரூட் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆ வேற ஏதாவது காய்கறி சோ அதெல்லா வந்துட்டு சின்ன சின்னதா பீசஸ் கட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சமா ரைஸ் சோ அத மட்டு போட்டுட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சோ கீ ஆட் பண்ணணு கீ ஆட் பண்ணா வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு பிர பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகுங்ளா சோ அது வந்து வெறு வயித்துக்கு டைஜிசனுக்கு கெடையாது பிரைன் டெவலப்மெண்டக்கு கீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஏஜ் ஆகுற வரைக்கு வந்துட்டு கீ கொடு கணுங்கலா
சோ அந்த மாதிரி கீ ஆட் பண்ணணு பிளஸ் வந்துட்டு சின்ன சின்ன இந்த பெருங்காயோ ஜீரகோ இதெல்லாம் போட்டீங்கன்னா பேபிக்கு வந்து டைஜிஷன் நல்லா இருக் கோ
அது எப்டி நம்ம சிக்ஸ் மந்த்துலயே அதெல்லா ஸ்டார்ட் பண்ணலாமா அதெல்லா வந்து ஜீர்ணோ பண்
மந்த் ஏயிட் அண்ட் ஆப் ஆஃப் மந்த்துகும் மேல தா வந்து ஆட் பண்ணனு பட் இனிஷியலா வந்துட்டு அகென் வெஜிடேபிள்ஸ் மட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்டு பீன்ஸ் பீன்ஸ் இல்ல கேரட் பீட்ரூட்டு் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆப்பிளு சோ இதெல்லா வந்துட்டு வெறு ஸ்டீமர்ல வேக வச்சு ட்டு நல்ல மேஷ் பண்ணிட்டு சோ அப்டியே பேபிக்கு டைரக்ட்டா குடுக்கலா அடுத்து வந்து இந்த இந்த புரொக்கோலினு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு க அது ஆக்சுவலா எயிட் மந்த் நைன் மந்த்துக்கு மேல பேபி ஆனதுக்கு அப்றோ சூப் பிரக்கோலி ப்ளஸ் ரைஸ்ஸு பிளஸ் அந்த ஒரே ஒரு கார்லிக் கொஞ்சோ ஜீரகோ பிளஸ் கொஞ்சோ கீ கொஞ்சோ இந்த பெருங்காயோனு சொல்லுவாங்க பாருங்க டைஜிஷனுக்கு தா யூஸ் பண்ணுவாங்க அதுவுமே ஆக்சுவலா சோ அது இதெல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சமாக பாப்பா சாப்புட்ற குவான்டிட்டிக்கு குக் பண்ணணும் ரொம்ப அதிகமாவூ குக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சமா குக் பண்ணிட்டு நல்ல பாப்பாக்கு கூட்டிகுடுத்திங்கன்னா நல்லா இருக்கு இது எப்டின்னா இந்த மத்தியான டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேல சோ இந்த மாதிரி குடுத்தீங்கனாதா பேபிக்கு வந்துட்டு ஆ நம்ம சாப்புட்ற ஃபுட்டு மாதிரி ஃபீல் ஆகு சோ அவுங்க ரொம்ப ஈஸியா வந்துட்டு நம்ம சாப்புட்ற ஃபுட்டுக்கு அடுத்து அடாப்ட் ஆயிடுவாங்க சோ திடீர்னு போயிட்டு அவங்களுக்கு சாம்பார் சாதோ ரசோ சாதோ கறி கொழம்பு அப்டின்னு குடுத்தீங்கன்னா அவுங்களுக்கு வந்து புடிக் காது சோ இந்த மாதிரி வெஜிடெபிள்ஸ் எல்லா ஆட் பண்ணி ரைஸ் ஆட் பண்ணி கொஞ்சோ டால் ஆட் பண்ணி சோ இந்த மாதிரி குடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவுங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் சாம்பார் வச்சீங்கான்ன இப்ப வந்து ஓகே அப்டின்ற மாரி கொஞ்ச கொஞ்சமா அடாப்ட் ஆயிடுவாங்க சோ இந்த மாதிரிதா வந்து பேபிக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஃபுட் குடுக்கணு அதுக்கப்புறோ ஈவினிங் டைம்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பார் எக்ஸாம்பிள் ரொட்டீனா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டு எயிட் மந்துக்கு மேல ஆச்சுனா